ஹலோ
ஆ ஹலோ
ஆ மேடோ கேக்குதா
கேக்குது மேடமு கேக்குது கேளுங்க
ஆ அந்த கதேலிந்து பேசலாம்ல ஆ ஆ அத பத்தி பேசலாமா சரி சீட்டு போட்லா அஞ்சு லட்சரூபா சீட்டு கட்றீலா
இல்ல இல்ல அதெல்லா இல்ல இப்போதா அம்மா தேடிட்ருக்காங்க அதா எப்டில்லா சேவிங்ஸ் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலால்ல இது மாரி இருக்குன்னா நம்ம அதுல இருந்தே ட்ரை பண்லால அப்டி கேக்குற உங்கள்ட்ட
ம் ம்
ம் ம் ம் செரி அப்ப நீங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணீட்ருக்கீங்க இப்போ அது சொல்லுங்க
நா எப்டி சேவிங் பண்ணிட்ருக்கேனா எனக்கு எங்க குடும்போ பெரிய குடும்போ
ஓ செரி செரி
அதனால என்னன்னா சேவ்ங் பண்ணல நாங்க ஒரு எடோ வாங்கிருக்கோ அதுல இல்ல கடன்தா கட்டீட்ருக்கோ
ஆம் இப்பிடி பண்லாமே நீங்க அந்த எடத்துல எதாது ஒரு தொழில் வெ ச்சு அதுல இருந்து கெடைக்கிற லாபத்த சேவிங்ஸ் பண்லாமே நீங்க
ஆமா நாங்க அதுக்குதா கட வெச்சிருக்கோ
இல்லனா
தென்ன மரல்லா வெய்க்க முடியாது அது ரோட்டு சைடுக்குமே அதுல தென்ன மரோல்லா வெய்க்க முடியாது வக்க அதுல கட வெச் கட்டிருக்கோ
ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி
மென்மே இந்த கடைலருந்து அந்த க ஹோட்டலுந்த கடத்த அடச்சிட்டுருக்குன்னு அந்த கட அடஞ்ச பிறவுத் அடு த்த விசினு பாக்க முடியு
ஒ அப்போ அப்ப இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் வெச்சிருக்கீங்கென்னா இதுல இப்போ இப்ப நார்மலா ஹோட்டல் வெச்சிருக்கீங்கன்னா அதுல வேற எந்த து உ ஃபுட்டு வெச்சா அதிக காஸ்ட்டுக் அதிக பணத்துக்கு போகூனு பாத்தா அதுவியி அதுவு சேத்து வெக்கலால்ல
ஆமா அது நம்ம டவுன்ல இருந்துன்னா அப்டி பாத்து வெக்கலாமா ஊது ஊருக்குள்ளல்ல இருக்கு ஆமா அதுனால ரொம்ப போகாது அது நார்மல்தா இப்போ அத வந்து டெவலப் பண்ண முடியாது நம்மளால முடிஞ்சளவு நம் ம் என்னெல்லா போட்டா போமோ அத போட்டுட்டுருக்குங் ஹோட்டல்ல இதுக்கு மேல வந்து போட முடியாது ஏன்னா நமக்கு வந்து வர்த்து ஆட்கள் வராது
ஓ செரி செரி செரி செரி
அ நம்ம ஊர்ல உள்ள மக்கள்தா வரு இப்போ டவ்ன் சைடுனா வரத்து போக்க மக்கள் வந்து வெளியில போறக்காண்டி அப்டி வர்றது எல்லா ஊர் மக்களு ஜாமன் வாங்கு கடையில இது வந்து ஊருக்குள்ள இருக்க கடயினால நம்ம அந்த ஊர்ல உள்ள ப தா வாங்கணு அப்போ அவ்வளவுதா போகு இப்பன் டவுன்னா இருக்கும்னா ச்சரி வெளியூர் உள் ள மக்களெல்லாவரு அப்டின்ன நம்ம செய்லா
சேர் சேர் செரி ரொம்ப யேர்சா ரொம்ப வர்ஷமா மெயின்டெயின் பண்றீங்ளா
ம் ஒ பதினெட்டு வருஷொ ஆகு
அத்தா நீங்க அதுல ரொம்ப நெறைய தெரிஞ்சு வச்சுக்கிட் எக்ஸ்பிளைன் பண்றதுலே தெரியுது ம் உங்ளுக்கு ஹெல்ப்பரா யார்ல்லா இருப்பாங்க
ஹெல்ப்பரா எனக்கு நா எங்க வீட்டுக்கார்ரு நா பிள்ளங்க எல்னாங்கத் நாங்க வெளி ஆள்கள் கெடையாது நாங்க எங்க ஃபேமிலி தா ரன் பண்ணிய
ஓ செர் செர் செரி ஆனா உங்களுக்கு நீங்க நெனைக்கிற அளவுக் இல்லாட்டியு ஓரளவுக்காது உங்ளுக்
அ ஆம்ம நாங்க அஞ்சு பேர் நிக்கோனா அஞ்சுத்துக்குள்ள சம்பளொ ஒரு ஆளுக்கு ஐநூறுூபா வச்சுட்டாலு கெடைக்கு
ஆ சேர் சேர் சேரி
நாங்க எங்க ஃபேமிலி தான வெளில சம்பள கொடுக்கண்டா லாபமோ நஷ் டம்மோ எங்களோட
ஆம்மால்ல ஆம்மா ஆம்மா ஆம்மா இல்லைன்னா ஒரு ஐநூற்பா
அ வெளில ஆள் வச்சம்னா அந்த ஆளுவளுக்கு சம்பளங் கொடுக்கணு இப்போ நடந்தோ நடக்கலையோ ஆயர் ருவாய்க்கு வித்தாலு அந்த ஆயர்ருவா எங்களுக்கு தா இப்ப நாங்க சம்பளத்துக்கு ஆள் வச்சா அந்த ஆளுக்கு ஆயர்ருவா குடுக்கணு அப்போ நாங்க நின் நடத் த்ததுல பிரயோஜன கெடையாது அதுனால நாங்ளே நடத்திட்ருக்கோ
சேரி சேரி சேரி சேரி வேற எதுவு சைட் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியால்ல இர்க்கீங்ளா இல்ல இதையே ரொம்பக் கொஞ்ச பெருசா கொண்டு வர்ணு அப்டி எதாவ்து ஆச இர்க்குமே
ஆச என்ன எனக்கு பெரிய எனக்கு ஆச அந்த கடைய பெரிய ரெஸ்டாரண்ட் கணக்கா பெருசா கட் வரணுன்னு ஆச கடவுள் எப்டி வச்சுருக்காருன்னு பாப்போ
உங்களோட ஆசைக்கு என்னோட விஷ்ஷஸ் கண்டிப்பா அந்த கடவுள் பெருசா அம் அங் இ இப்போ இருக்குற ரெஸ்டாரண்ட்டோட பெரிய ரெஸ்டாரண்டா
ஆ இப்ப வந்து சின்ன ஹோட்டல்கணக்கா வச்சுருக்கோ எனக்கு என்ன அத வந்துப் பெருசாட்டு நல்லா கடைய பெருசா கட்டி அப்டி எல்லா மக்களு வந்து அப்டி உள்ள இருந்து சாப்ட மாதிரி பண்ணணு அந்த எடத்துல அப்டின்னு ஒரு மனஸ்
இங்கெ வந்து கண்டிப்பா நடத்தி தருவாங்க நீங்க எப்போமே இதே கான்ஃபிடெண்டோட இருங்க கண்டிப்பா நடத்தி தருவாங்க
ம் சரிம்மா உங்க வாழ்த்து நடக்கட்டு
அ அப்பற என்னங்க் ஒரு ஐடியா வருது நா வேணா உங்களுக்கு சொல்லவா
ம் சொல்லும்மா சொல்லு
இந்த இப்போ அதிகம்மா அந்த ஆன்லைன்லி ஆன்லைன்ல ஃபுட் டெ டெலிவரி பண்றாங்கல்ல இனிக் ப்ப எப்புடியும் நீங்க இதே இந்த கடைய இப்புடியே வச்சுக்க போறதில்ல எப்புடியு நீங்க கொஞ்சொ அதாவது உங்களோட கஷ்டொ தீந்ததுக்கு அப்றமா நீங்க அத கொஞ்சொ பெருசா கட எடுப்பீங்கெல்ல அந்த டைம்ல ஆன்லைன் டெலிவெரிக்கு குடுங்க ஒரு தரவை வீட்டுல உள்ளவங்க வாங்கி சா என்னா இங்க இது எப்புடியுமே வீட்டு சாப்பாடு மாருதா சமப்பீங்க ஒரே ஒரு தடவ வீட்ல உள்ளவங்க ச சாப்பிட வாங்கிட்டாங்கன்னா அப்புற ஆன்லைன் இப்போ இங்க கடைக்கு வந்து வாங்கறத விட ஆன்லைன் ஆடர்ஸ் தா நெறைய வருது அப்போ நீங்க அத வேணா ட்ரை பண்ணிபாக்கலா
ஆமா என்ம ஆடரு என்மைய அடுத்த ஸ்டெப்பு அதமா என்ம வந்து இப்ப கோட்டல வந்து சாப்பிட ம க்கெல்லா கம்மியாயிடுச்சு எல்லாருமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிதா சாப்பிடியாவ அதனா ல்ல இனிமே திரும்ப நம்ம அப்டி பண்ணாத்தா நம்மளு காலத்தோட ஓடனும்லா காலம் போற போல ஸ்பீட்ல நமளு போனாதா இனி உழைக்க முடியு இனி வந்து மக்க கொழந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட விரும்ப மாட்டாவ ஏன்னா ஃபோன எடுத்து த்தலே ஃபோன்ல போட்டா பத்து நிமிசத்துல வீட்டுக்கு வந்துரு அதுக்க ஏ வெளியே போணு கூட என்னா பத்து ரூபா ஆகு அப்டின்னு ஒரு உலகத்துலதா நம்ம இருக்கோ
அந்த பத்து ரூபாவது நம் சாப்பாடு கொடுக்குற நம்மள கிடைச்சறாதா நம்ம
ஆமா நம்ம அதனால இனிமே நம்மளு அது போலதான் பண்ணணு என்ன ஒரு இப்ப இருக்கு இதுல ஒரு ரெண்டு வருஷ இப்ப அது வேணுன்னு வச்சிருக்கே அதுக்கு பிறவு எதாவது ஸ்டெப் எடுத்து மாத்தி எதாவது முன்னேற பாக்கணு அப்டியே இருந்த இடத்துலயே இருக்க கூடாது எனக்கு ஆசை தா நம்மளாம் வாழ்க்கையில ஜெயிக் கணோனி ஆச
அப்டி இப்டி நெறைய பேருக்கு இப்ப ஐடியா கேளுங்க உ உங்க க கன் கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு இதே நீங்களே இவ்வளவு யோசிக்கீங்கன்னா அவங்க இத விட அதிகமா யோசிச்சிருப்பாங்கல்ல
ஆமா கேப்போ
ம் ம்
எனக்கு ஆச தா மனசுக்கு ஏனா இந்த இப்ப வந்து எல்லாருமே சாப்ட வர மக்கள் குறைஞ்சிட்டு முந்தி ஞாயிறு சனி ஞாயிறுனாலே நெறைய மக்கள் மக்கள் சாப்பிட வரு இப்போம் எல்லாம் இப்போ புட் வந்து எல்லாமே மேகி அந்த லூடன்ஸ் ரைஸ் து அப்டி எல்லாமே அந்த ஆமா அதுக்குதா மக்கள் போகு அதனால நம்மளா இப்டி மாத்தணு இப்போ தோச புரோட்டாஇட்லி அதெல்லா கொறைஞ்சாச்சு
அதையெல்லாம் முடிஞ்சு ஏன்னா இப்போ உள்ள பசங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே வெளியில போய் படிக்க ஆரம்பிச்சரு
ஆமா கண்டிப்பா அதனால எல்லா வெளியில சாப்ட்டு சாப்ட்டு அத சாப்ட்டு பழவிட்டா இத சாப்பிட மாட்டேங்கு அதனால நம்மளு அது போல போகண்டியதுதா ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷந்தா இந்த இது ஓடு அதுக்கு பிறகு எல்லாரு எல்லா ஆன்லைன் தா அதனால ஆன்லைன்ல ஆடரு பண்ணி இப்பண்ண மாதிரி ஏதாவது பண்ண முடியுமானு பாக்கணு
சேரி சேரி சேரி
ஆண்டவபுண்ணியத்துல ரோட் சைட்ல இட கிடைச்சிருக்கு அத வச் எல்லா ஒரு இத வச்சு ஏதாவது டெவலப் பண்ண முடியுமா ஆமா அப்டி நெனைச்சிருக்கே பாப்போ ஏதாவது அமையும்
கண்டிப்பா
ம்
ம்
அப்டியே கொஞ்ச கொஞ்சமா சேத்தே தெரிமா இப்போதைக்கு பண எல்லா மிச்சம் பண்ண முடியல இனிமே ஒரு ரெண்டு வருச போட்டு இந்த பிரச்சனை எல்லா தீந்த்தன்னா அடுத்த ஸ்டெப்பு போலா
ஆ ஆ ஆ சேர் சேர் சேர்
அதோப்பார் அத சொல்லுமா
அத போய் கேளுங்யா
வேற நீங்க தா சொல்லணு மக்களுக்கு மேரேஜ் எல்லா எப்ப பண்ணதா இருக்கிறிய
கேக்கல என்ன கேட்டீங்க
உங்க அக்காளுக்கு மேரேஜ் எல்லா எப்ப பண்ண போறியோ வேலை பாத்துட்டு இருக்குறீங்கல்லா
ஆமா ஆமா அது இப்போதா பாத்துட்ருக்காங்க வீட்ல ஒரு இந் ந்த ட்வெண்ட்டி ஃபோர்த்தே ஒரு ஒரு இது பாத்திருக்காங்க இந்த டுவெண்டிபோஃர்து நேர்ல பாத் க்குறதுக்காக நாங்க போறோ அவங்க என்ன அம் அம்மாக்கோ இல்ல அம்மா ஸ்ட்டம் அம்மா பாக்கணு அதுக்கப்பறமா அக்காக்கு காமிக்கணு அவளுக்கு புடிச்சிருந்தா தான் மேரேஜ் இல்லன்னா அடுத்தப் பா பாக்க சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லா எடத்துலயு சொல்லிருக்காங்க ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் சேர் சேர்
ஆனா என்ன டேட்டன் சொன்ன நாள்ல இருந்து புழம்பிட்டேதா இருக்காங்க பயமா இருக் க்கு பயமா இருக்குன்னு
அதெல்லா பலகுறம்மா எல்லா மொத ஒரு பயமா இருக்கு
ஆமா
ஆ நல் சொல்லுங்க வாழ் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க
சேரிங்க சேரிங்க மேடம் சேரிங்க
ம் ஒங்க வாழ்க்கையில எப்டி எல்லா போயிட்ருக்கு லவ்தா பண்றேலா
இல்ல இல்லை சிங்கிள் தா
சிங்கிள் தானா
ஆமா
சேர் சேர் உங்க அக்காக்கு மேரேஜ் முடிஞ்சிடும் உங்களுக்கு மேரேஜா லேட் ஆகுமா
இல்ல இல்ல எனக்கு நா டுவெண்ட்டி செவன் டுவென்ட்டி செவன் ஆ மேரேஜ்கே
ம் சேர் சேர்
ம் அதுக்கெல்லா இப்போல்லா ஆசையே இல்ல மேடம்
அப்டியா
ஆமா நம்ம என்ன நெனைச்சாலு நம்மளுக்குன்னு தலையில கடவுள் எழுதிரு பா நல்லா அதுதானே நடக்கும் ஆமா நம்ம உருண்டாலு சேரி பொறண்டாலு சேரி வேண்டான்னு இருந்தாலு இதுதா நடக்குதுன்னா அதுதா நடக்கு
ம்
ம் ம்
சேர் சே உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கக்கு வாழ்த்துக்கள் எங்க பசங்க மூத்த பையனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு
ஆமா
ரெண்டாவது பொண்ணு ஏவியசன் முடிச்சிருக்கா எ ய கோயம்முத்தூர்ல ஒரு சின்ன கம்பெனில வேல பாத்துட்டு இருக்கா
ஓகே ஓகே ஓகே
இப்ப இந்த போன மாசந்தா படிப்பு முடிஞ்சி ஒன்னாம் தேதி ஜாயின் பண்ணாவ
இந்த இந்த ஒன் இந்த இந்த மன்த் ஒன்
ஜூன் ஒண்ணுதா ஜாயின் பண்ணாவ ம் இனிமே அப்டியே லைஃப் எப்டி போகோ பாப்போ ஒரு சின்ன கம்பெனி போனாதானே பெரிய கம்பெனி போ முடியு
ஆமா சின்னதுல இருந்து தானே பெருசு போ முடியு ஒடனே தூக்கி பெருசுல வைக்க மாட்டாங்க
அதுனால அங்க போயிருக்காவ
சேரி சேரி
சின்ன பைய பன்னெண்டு முடிச்சிருக்கா இனி காலேஜ்ல கொண்டு சேக்கணு
என்ன படிக்லான் இருக்காங்க
இன்னு ஒரு ஐடியாவு இல்ல கவுன்சிலிங் போட்ருக்கு
ஓகே ஓகே ஓகே
ஆஹ ஆ அத எதாவது அவ கொஞ்ச நல்லா வ்ளாடுவா வ்ளாட மாதிரி வேற ஏதாது காலேஜ்ல பாத்து
ஓகே ஓகே
அப்டி சேக்கணு எனக்கு அவன போலீஸ் ஆக்கணுனி ஆச
அப்ப அதுக்குள்ள எக்ஸாம்லா அட்டன் பண்ண வேண்டிதானே அவுங்க
ஆமா அதா ஒரு காலேஜ்ல மொத சேத்துட்டுட்டு சர்டிபிகேட்டு வாங்கணு ஒரு டிகிரி இருந்தாதான சே போ முடியுமா
ஆமா ஆனா இப்பவே எக்ஸாம் அட்டன் பண்லால டென்த் க்வாலிஃபிகேஷன் வச்சி அப்போ டெ பதினெட்டு வயசு ஆகலையா இன்னு
இன்னு ஆகல பதினேழுதா ஆவ் அவ சின்ன பையன்தா அவ ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
கேக் கட்டிங் ஓ செரி செரி அந்த நீங்க கூட்டி சேத்துட்டீங்க சின்ன வயசுலேயே சேத்துட்டீங்க உங்க
அதனால என்ன ஒரு வருஷ ஆனாதா பதினெட்டு வயசு ஆனாதா எது படிக்க போ முடியு
செரி செரி
அப்பதா எக்ஸாம்லா எழுதக்கு பதினெட்டு வயஸ்ல இருந்தான பண்ணுவாவ
ஆ ஆ ஆ சேரி சேரி ஆனா இப்பவே அவங்க ட்ரெயனிங் எடுக்லால்ல இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்ச இந்த இந்த மாரி கோ ச்சிங் சென்டர் உண்டு